சொல்லுங்க ஆ கேக்குதுங்களா
ஆ எனக் கேக்குதுங்க தோழி உங்களுக்கு கேக்குதுங்ளா
ஆ கேக்குது சொ சொல்லுங்க ம் நலம் நலம்
ம் அதா சமைக்கறத பத்தி பேசிட்டுருந்தோல்ல
ஆம்மா
அது நம்ம ஆ ஒரு வேள நம்ம ரெண்டு வேள சமச்சாலுமே ஒரு நாளைக்கி ரெண்டு நாளைக்கி சமப்போ சமச்சிட்டு மூணாவ்து நாள் என்னடா டயடா இருக்கு வேணான்டா வாடா நா டயடா இருக்கு அப்டின்னு வேல வந்துட்டு ஆனா வீட்ல உள்ளவுங்கள சமைக்கிறத பாத்தா ஆ நமக்கு ஆச் ஆச்சரியமா தா இருக்கு எப்புடி அத சலிப்பு தட்டாம மூண் நாளுமே அவுங்களுக்கு ஒடம்பு வலியா இருக்கட்டு தலவலியா இருக்கட்டு ஏதோ ஒரு டயடா இருக்கட்டு அதயெல்லா தாண்டி மூணு வேளையு இப்பப்ப ப்ப ஒரு பா இப்ப சொல்ற மாரி ஹஸ்பண்ட் இருக்காங்க புள்ளைங்க இருக்காங்கனா அவ்ங்கவுங்களுக்கு புடிச்ச மாரி செய்யினும் ஹஸ்பண்ட் ஒன்னு சாப்புறாருன்னா புள்ளைக்கி ஏதாவது ஒன்னு செஞ்சி குடுக்கணு எடையில ஸ்நாக்ஸு டீ இவ்ளத்தையு எப்டி தா செய்றாங்கனே தெர்ல நீங்க சொன்ன மாரி இந்த வெயில் டைமா இருக்கட்டு அந்த டைம்ல கத கதனு அந்த அடுப்படியில நின் னு வே மொளகாத்தூள் காட் அந்த காட்டோ இதுல எல்லா எப்டிதா வேல பாக்குறாங்கனு நெனைக்கும் போதே அதுவு ஒரு நாள் ரெண்டு அப்டிலா இல்ல வருஷல் முழுக்க ஒரு நாள் கூட லீவ் இல்லாம சமைக்கிறாங்கல்ல என்னகோ ஒரு நாள் எதோ ஒரு நாள் மட்டு வெளிய சா ப்பல்லாமா இருக்கு அது கிராமப்புறங்கள்ல பாத்திங்னா அது வெளியவு மேக்சிமம் சாப்ட மாட்டாங்க எல்லா நாளுமே சமைச்சுதா ஆகணு அது எப்பிடிதா பண்றாங்க
உண்மயால்மே உண்மயுமே அதுதா நீங்க சொல்ற மாரி டவுன்ல கூட எதோ ஓரளவுக் கு இன்னைக்கு ஒரு நாள் மட்டு வெளில சாப்ட்டுக்லாமா அப்டின்ற ஒரு ஆப்ஷன் கண்டிப்பா இருக் கு ஆனா அந்த கிராமத்துல மோஸ்ட்லி பாத்திங்னா அவுங்க வெளில அதிகமா சாப்டவே மாட்டாங்க
ஆமா நறைய பேருக்கு ஒத்துக்கவு செய்ய மாட்டேங்கிது வெளிய சாப்
அப்படியு மிஞ்சி அவுங்க வெளில போய் சாப்படுற ஒரு ஆப்ஷன் வந்துச் னா எதனா பங்க்ஷனுக்கு மட்டுந்தா
ஆமாமா
அவுங்க ஊருக்குள்ளாரயே எதனா பங்க்ஷனு இல்லேனா அவுங்க சொந்தக்காரங்கங்கள எதனா பங்க்ஷன் நடந்தா மட்டுந்தா அந்த டைம்ல மட்டும் போய்ட்டு அவுங்க சாப்ட்டு வர மாரி இருக்கு மத்தபடி பாத்திங்கனா அவுங்க அந்த மூணு வேளையுமே நம்மனாச்சி இப்ப சிலிண்ட்ரு அப்டி இப்டினு வந்துர்ச்சி நம்புளுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்லா பாத்திங்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லுமே அந்த வெறகடுப்புல தா சமைப்
ஆமாம் மூணு அடிக்குமே வெற வே எங்க எங்க வீட்லயே இந்த கொஞ்ச நாளைக் கு முன்னாடி வர எங்கம்மா வெறகடுப்புலதா சமைச்சிட்ருந்தாங்க அவுங்ளுக்கு அந்த கேசு இதெலா பழக வரல அப்புற இப்பதா பழகி விட்டு இப்ப அதுல சமைக்கிறாங்க
ம் ம் ம் ம் ம்
வெறகடுப்புல சமைக்கிறதுமே பாத்திங்கனா இப்பெலா அது கொறஞ்சி போச்சு யாரா ஒரு ஆள் ரெண்டாள் அப்புற அந்த ஃபங் ஷன்ஸ்ல பாத்திங்கனா இந்த பிரியாணி இந்த மாரி சமைக்கிறவுங்கல்லா வெறகடுப்புல சமைக்கிறாங் அப்பெலா பாத்திங்கனா மழ காலலா வந்துச்சுன் வெச்சுக்குங்ளே முன்னாடி நாளே முன்னாடி கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே வெறகெல்லா எடுத்து வெக்கணு எங்க அம்மா போயி போய் குச்சிய ஒடிச்ட்டு வாடா அந்த வெறகு அங்க கெடக்கு ஒடிச்சி போட்ருக்கே எடுத்துட்டு வாடா அப்பிடின்னுவாங்க போய் அப்பிடியே பெரக்கிட்டு வரணு இப்பலா அத பெரக்க போறது அந்த ஒரு இதே இன்சிடென்டே இல்லாம போயிடுச்சு வெறகு தேடறது எடுத்து வெக்கறது
ம் அதா அதா அந்த அப்பலா பாத்திங்னா சில பேர் வீட்லலா பாத்திங்னா அந்த சின்ன கூர வீடாதா இருக்கு அவுங்கலா அந்த வீட்லதா அந்த அடுப்பு வச்சு சமைப்பாங்க அந்த வெயில் அடிக்கு அந்த ம மதிய டைம்லா பாத்திங்னா வெயில் அப்டி அடி க்கு அதுலயே ஒக்காந்து சாத வடிப்பாங்க கொழம்பு செய்வாங்க அதெல்லா பாக்கும்போது ரொம்ப ஆச்சரியமா ஆனா பாத்திங்னா அவுங்க அந்தளவுக்கு வேல செஞ்சு நல்லாருப்பாங்க
அப்ப ஆ அப்ப வந்து சத்தான உணவு நறைய சாப்டாங்கங்க
ம் இன்னொனு பாத்திங்கனா அவங்களோட ஒர்க்லா பாத்திங்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க் அதிகமா
ஆமா நெறைய ஹார்ட் ஒர்க் உண்மதா உண்மதா
போய்ட்டு வெறகு தூக்கிட்டு வர்றது வெறகு வெட்றது வெறகு வெ ங்க எடுத்துட்டு வந்து சப்போஸ் காஞ்ச வெறகு கெடைக்கலனா பச்ச வெறகு எடுத்துட்டு வந்து
அத வெட்டி அ
காய வச்சு அத கொண்டு அது அடுக்கி மழ வந்தா நனையாத அளவுக் கு அது பாத்துக்கறதுக்கு அந்த மாரி அவுங்ளுக் கு அந்த சமைக்கிற வேலயில பாத்திங்னா ஹார்ட் ஒர்க் அதிகமாவே இரு
கண்டிப்பா கண்டிப்பா ம் தண்ணிலா பாத்திங்னா இப்பலா நம்மளுக்கு பைப் ல வருது கேன் வந்து போட்றாங்க அப்பல்லா அப்ப கெடையாதுல கெணத்துல போய் எரச்ட்டு வர்ணு எங்கயோ ஒரு எடத்துலதா கெடைக்கு அங்க வாங் கி புடிச்சுட் டு தூக்கிட்டு வர்ணு அந்த மாரி நறைய இருந்து சொன்ன மார் நீங்க வெறகு வெட்டி அந்த கா காஞ்ச வரகு இல்லட்டா பச்ச வெ வெறக வெட்டி அத காய வச்சோம் மழயில நனையாத அளவு குணப்படுத்தி நெறைய மாரி ஹார்ட் ஒர்க் மாரி இப்ப சமைக்கிறதே பெரிய டாஸ்க் அவங்க ஒரு எரநூற்க் மேல தா பண்ணிட்டு இருந்தாங்க சொல்ல போன
ஒன்னுமே அதுதா இன்னொன்னு பாத்தீங்கனா அந்த தண்ணில பாதிங்கனா அந்த ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோ மீட்டர் எல்லா பாத்தீங்கன்னா ஒரு குடம் ரெண்டு குடம் தலையில ஒரு குடமு இடுப்புல ஒரு குடமும் வச்சு அவ்ளோ வேகமா நடந்து வருவாங்க இப்பக்குற பொம்பள பிள்ளைங்க தூக்கிட்டு வர சொல்லுங்களே ஐய்யயோ எனக்கு கொடமே தூக்க தெரியலனுவாங்க
கொடமே தூக்க தெரியாது அது என்னமோ உண்மை இப்ப வர புள்ளைங்களுக்ளா கொடத்தை எப்டி தூக்குறது தெரியாது அந்த இடுப்புல வச்சு தூக்குறாங்கல்ல
இடுப்பு வைக்கவே தெரிய மாட்டுக்குது வழிக்கிட்டு வழிக்கிட்டு போது கொடத்தை எனக்கு புடிக்க தெரியல
அப்டிதா சொல்றாங்க எங்க பழகுறது இல்லலங்க போக போக
உம்
ஜென்ரேஷனு மாரிட்டே வருதுல
ம் அது மீண்டு ஆதா
ல சமைக்கிறதே பழகறது இல்லங்க வீட்லயு அம்மா சமைச்சு கொடுத்துறாங்க வெளிய படிக்க போறாங்க அவ்ளோதா கடைசியில வந்து பாத்தா ஒரு நாள் சமன்னு சொன்னா சமைக்க தெரியாது
ம்ம்
நீ சமையல் பண்ணும்னா சமைக்க தெரியாது அப்டி அந்த அளவுக்கு தா இருக்கு காங்க வீட்லயு என்ன சொல்றாங்க அவங்கள சரி அவங்க படிக்கட்டும் அந்தந்த வேலய பாக்கட்டுமேனு சொல்லி சமையல் வேலைய பெருசா கத்து விடுறதில்ல கிராமப்புறங்கள்ல கத்துக்கிறாங்க இந்த நகர்ப்புறங்கள்ல இருக்கிறவங்க பாத்
ஒன்னுமே நானு டவுன்ல தா ருக்கே என்ன பொருத்த வரை க்கும் டவுன் அந்த கிராமத்துல இருக்கிற பிள்ளைங்க கூட ஏதோ கொஞ்ச வேலன்னாச்சு கத்துக்குதுங்க கால ஏஞ்சு அந்த பாச தண்ணி தூக்குறது வாச பெருக்கறது வாச சாணி தெளிச்சி கோலம் போட்றது அவங்க அம்மா இல்லனா அந்த டைம்ல இந்த வீட்டை கிளீன் பண்ணி வைக்கிறது துணி துவச்சி போடுறது அந்த வேலலா கொஞ்ச கத்துக்குறாங்க பிள்ளைங்க அதை வரும் போது மீதி வேலையு கொஞ்ச எக்ஸ்ட்ரா கத்துக்குறாங்க எங்கெல்லா வீட்ட இது பண்ணிக்கணும் அப்படின்னு ஆனா அந்த டவுன்ல வளந்த புள்ளைங்க இருக்காங்க பாருங்க உண்மையுமே சாப்ட்ட தட்ட எடுத்து வைக்கிறது கூட பழகாம அப்டியே கழுவு கை கழுவிட்டு அப்டி வைக்கிறது
ஆமா ஆமா அதா அதா அதா
காலையில ஏஞ்சிக்கிற பழக்கம் கெடயாது ஏழு மணிக்கு எட்டு மணிக்கு ஏஞ்சி ஆனா கிராமத்துல்லா பாருங்க சூரியன் வர்றதுக்கு மின்னாடியே இவங்கல்லா ஏஞ்சி கோலம் போட்
ஆமாங்க ஆமாங்க இப்ப சூரியன் அந்த அஞ்சு மணிக்கலா அஞ்சு அஞ்சு மணிக்குலா எந்துச்சு அந்த சாணிய கரச்சு அந்த முத்தத்தில தொளிச்சு கூட்டி வாசப்பெருக்கி அப்புற அந்த கோலத்தை போட் டு அப் அப்புற அந்நேரத்துலே ஆறு மணி ஆறைக்குலா சமைக்க ஆரம்பிச்சிருவாங்க அஞ்சறை அஞ்சு அந்த முடிச்சுட்டு சமைக்கலா ஆரம் சிருவாங்க சமைக்க ஆரம்பிச்சு சமையல்லா வச்சு ஆ
ஆக ஏழு மணிக்குள்ளரை அந்த சமயல் வேல புல்லாவே முடித்து
கண்டிப்பா கண்டிப்பா இந்த வயல் வேலக்குலா போறவங்க பாத்தீங்கனா அந்த வெள்ளனா போவாங்க அது அதனால அந்த அதுக்கு சமச்சு மதியதுக்கு கட்டிட்டு போய் இப்ப ஒரு பையனு யாரோ இருக்காங்கா அவங்க வேலைக்கு போறாங்கனா அவங்களுக்கு சேத்து சமச்சு வச்சுட்டு போவாங்க
ம் ம்ம் ம்ம்
போறங்கன்னா அந்த ஏழு மணிக்கெல்லா போவாங்க சில நேர அந்த காலயில போய் வெள்ளன பறிச்சிட்டு மதியத்துக்குள்ள வரனும் ரெண்டு மணிக்குள்ள வெயில் வரதுக்குள்ள அப்டின்னு போவாங்க
அதேதா அதேதா ஆனா உண்மே அந்த கால உண்மயுமே எனக்கு புடிச்சது இந்த ஜென்ரேஷனோட போ நம்ளுக்கு முன்னாடி இருந்த ஜென்ரேஷன் தா ரொம்பவே நல்லாருக்கும் என்னா அவங்க அவங்களா ஒரு ஒரு விஷ் கிமோ அனுபவிச்சு ஒரு ஒரு விஷயத் தியு இது பண்ணதுக்காக பண்ணிருப்பாங்க அனுபவிச்சிருப்பாங்க அந்த விஷயத்ததா நம்மல்கு சொல்லி்க் குடுப்பாங்க இப்டித்தான்மா நானு அ இப்டி சமைச்சு குடுக்கணு ஹஸ்பண்ட் கிட்ட இப்டி நடந்துக்கணு ஒரு மாமியார்னா ஆயிர இருந்தாலு ஒரு மாமியார் நம்ள திட்றாங்க கொடும பண்றாங்கனா அந்த எடத்ல நம்ம அம்மா இருந்தாலு இப்டித்தான நம்ள சொல்வாங்க ஏன்மா சமைக்கல ஏன் க
கண்டிப்பா
அப்டின்ற ஒரு அனுசரிப்பே கெடையாது
இப்பலா ஆமாங்க உண்ம இப்ப சொல்ல போனா இப்ப ஜென்ரேஷ் ன் பாத்தீங்கன் வச்சுக்கங் மாமியாரு திட்னாலு வீட்ட விட்டு போயிட்றாங்க ஹஸ்பண்ட் திட்னாலு அப்ப காலத்ல பாத்தீங்கன்னா இப்ப எங் க அம்மாவோ எடுத்துக்கட்டும் என் அ சுத்தி உள்ளதெல்லா பாத்த வரைக்கு என்னானா எவ்வளவோ சண்டா நடந்திருக்கு அடிக்கிற அளவுக்கு புடிக்கிற அளவுக்கு போயிருந்தாலுமே அவங்க போமாட்டாங்க நம்ம அந்த வீடலதா இருப்பாங்க அது ஏன்னா அப்டி ஏ அப்டி எதனாலனு தெரியில அது இப்ப இருக்ற ஜென்ரேஷன்லா அப்டி இல்ல திட்டிடாலே கெளம்பி போயிட்றாங்க என்ன எப்டி திட்டலா அப்டின்னு அது அது ஹஸ்பண்ட் திட்டலா மாமியார் திட்டனா கூட அது சண்டைதா பழைய காலத்துல பாத்தீங்கன்னா அடிச்சு ஒரு அ அடிச்சு போட்டா கூட அது அவங்க அம்மா வீட்டுக்கு போ மாட்டாங்க இங்கதா இருப்பாங்க ஹஸ்பண்ட் வீட தாண்டி போ மாட்டோ அப்டின்ற மாரி இருப்பாங்க அது ஏ எப்டி எதுக்காகன்னு தெரில அது அப்ப இருக ஜென்ரேஷன் அப்டி பழகிடுச்சா இல்ல வேற எதுக்கா
அ லேடிஸுல்லா பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுக்காரங்கெலா குடிப்பாங்க ஒ ஒரு உன்னொரு ஒரு லேடிஸ் கூட ரிலேஷன்ஷிப்லல்லா இருப்பாங்க வீட்டுக்கு வராம வீட்டுல இருக்க காசலா எடுத்துட்டு போய் இந்த சூதாட் றது அந்த மாரி இதல்லா போ போன ஜெனரேஷன்லா நம்முல்கு மின்னாடி இருக்கிற தலமுறைங்களுகெல்லா கண்டிப்பா அந்த பழக்கோ இருக் கு ஆனா இ இவ்ளோத்தத்தையு சகிச்சுகின் அந்த லேடி அந்த குடும்ப பண்ற ஒரு லேடி பாத்தீங்கன்னா கண்டிப்பா அவங்க கூடவே தா இருப்பாங்க
ஆமா அதுதா அதுதா எனக் புரில ஏன்னா ஏ இவ்ளோ பிரச்சன நடந்து சில பேர் அப்டியே போ மாட்டாங்க என்ன பிரச்சனைனாலு ஹஸ்பண்ட் இப்ப ஒரு கல்யாணோ நடந்துச்சு நம்ம இங்கதா இருக்கணு அம்மா வீட்டுக்கு போ கூடாது அங்க போ கூடாது இப்போ பாத்தோம்னா சின்ன சண்டைக்கு கூட கெளம்பி போயிடுறாங்கலங்க டைவஸ் வர கூட போயிடுது சில சண்டைகல்லா
ம் எல்லாத்துக்குமே டிவோஸ் இப்ப வந்து பாத்தீங்ன்னா எல்லாத்துக்குமே டிவஸ்
அதா அதா இப்ப அதெல்லா பாக்கும்போது ரொம்ப மாறிடிச்சு காலோ அப்டின்ற மாரிதா இருக்கு
இப்பல்லா கல்யாணமே வேணா எல்லார்மே தனியாவே இருந்துக்கலா அப்டின்ற சு
ஆமா அத சொல்லுங்க அந்த ஸ்டேஜுக்கு வன்டாங்க எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட் டே அப்டின்ற மாரி தனியாவே சமாளிச்சுக்கலா ற மைண்ட் செட் வந்துருச்சு எல்லாருக்கு
பேரு வேற இப்பல்லா புதுசு புது பேர் வேற பெஸ்டி ஆ அப்புற இந்த க்ரஸு இந்த பேரு வச்சன்னு சுத்தறது சுத் தி முடிச்சுட்டு அதுக்கப்புறோ பாத்தீங்கன்னா இஷ்டத்துக்கு சுத்துறது அதுக்கப்றோ மேரேஜ் தேவ இல் லனு சொல்லிட்டு விட்றது
அதுதா அதுதா
ட்டுடகாங்க அப்பல்லா பாத்தீங்கன்னா ஒரு ஜென்ஸ் கிட்ட பேசணு பழகணுனாலே அப்டி யோசிப்பாங்க
பேசுறதே கஷ்டோ ஆ இல்லல்ல இல்ல அதெல்லா நம்ம அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு இப்ப பையன்னு பொண்ணு இப்பல்லா இஷ் அசால்ட்டா பேசிட்றாங்க அப்ப பேசுணும்னா அவ்ளோ கஷ்டோ ஃபோன் கெடையாது அப்ப நேர்ல போய் பேஸ் சனுனா பயப்படு அப்டி பயமா இருக்கு அது இல்லாம ஒர ஒர் போயிட்டாங்கனா அவங்கள காண்டக்ட் பண்னு இப்பல்லா பாத்தீங்கன்னா ஈஸியா இன்ஸ்டாகிராமு ப்ரொபைலு அது இதுன்னு எடுத்து ஈஸியா எடுத்து பே பேசிறாய்ங்க ஏதோ நம்பர வாங்கிறாய்ங்க எல்லார்டையுமே மொபைல் ஃபோன் இருக்கு கையில
ம் இந்த மொபைல் ஃபோன் தான் ரொம்பவே என்னமோ அப்டியே பெருசா வந்து நின்ன மாரி யோசிக்கிறாங்க அதெல்லா கெடைங்க என்ன பொறுத்த வரைக்கு இந்த மொபைல் வந்து எப்ப ஸ்மார்ட் மொபைல் இந்த வேர்ல்டு கொண்டு வந்தானுங்ளோ அப்பவே இந்த இது சும்மா வேஸ்டாவே ஆய்டுச்சு
கண்டிப்பா கண்டிப்பாங்க இதுனால நன்மைகளு இருக் க்கு கெடுதலாருக்கு நம்ம நன்மைல மட்டு எடுத்துக்கிட்டா நல்லது ஆனா எல்லாத்தையு தான பாக்குறோ ஆ ஏன்னா எல்லா அறி அறிவியல் சாந்த கண்டுபிடிப்புகள் எல்லாத்திலயுமே நன்மை இருக்கு தீ்மை இருக்கு ஆனா யாரு நன்மைய மட்டு எடுத்துக்றது இல்ல தீமையு சேர்த்துதா எடுத்துக்கிறாங்க ஹ
ஆனா நெறய பாத்தீங்கன்னா நல்லத கம்மி பண்ணிட்டாங்க கெட்டத ரொம்ப அதிகப்படுத்திருகாங்க
ஆ அப் அ அப்டி அப்படியு சொல்ல முடியாதுங்க இப்ப மொபைல் போன் இருக்கு இப்ப நம்மள்ட மொபைல் போன் இருக்கறனால இப்ப ஒரு போன் பேச முடியுதுனு வச் சுங்களே இப்ப ஒர்க்க பண்ண முடியுது இப்ப ஒரு ப்பயே ஒரு பா நம்ளுக்கு தேவையான ஒரு எதோ ஒரு தகவல் தேவ நம்ம பாக்க முடியுது ஒரு மேப் போட்டு ஒரு எடத்துக்கு போக முடியுது இந்த காலங்கள்ல இப்பயி தோ ஒர் ஒரு எட ஒரு எடத்த பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணு அது உண்மையா பொய்யானு கேட்ட அப்ப தெரியு இந்த மாரியு இருக்கு சும்மா மா நம்ம இன்ஸ்டாகிராம் இதயு பாத்துட்டு பொழுத ஓட்டோம்னா நம்ம எடுத்துக்கறதுலையு இருக்கு அவங்கள என்ன குடுக்குறத குடுத்துருவாங்க அவங்களுக்கு தேவ வியாபார ரீதி
ம் நா உங்கள நெக்ஸ்ட் கால்ல பாக்குறே
ஆ ஓகேங்க ஓகேங்க